லோவ்
எப்டி இருக்கியே
ஆ ஆ நல்லா இருக்கே
ம் ஹும் ம் ஓகே
ஏ நல்லா இருக்கியா
இருக்கேன் இருக்கேன் இருக்க இருக்க
ஆ
ம் ஏ ஒரு மாரி பேசுற
இது ஒரு மாறி இருக்கர்தா
ஓ சேரி சேரி சாப்ட்டியா
இல்ல இல்ல வீட்டுக்கு போய்தா
ஓ ஓகே ஓகே ஒனக்கு என்ன புடிக்கும் சாப்புறது
நம்மளுக்கு என்ன புடிக்கு எது கெடைக்குதோ அது சாப்ட வேண்டியதா
இப்போ புடிக்கவே புடிக்காது சாப்ட மாட்டே அப்டின்றது
இது புடிக்காது சாப்ட மாட்டனா பொங்கல் அப்புடிதா இருந்துச்சு ஃபஸ்ட் தே அய்யுய்யோ என்னடா இது அப்டினு ஆனா ரெண்டு மூணு தடவ சாம்பார் அடுச்சு நகுத்துனோனே சப் பொங்கல் ரா அப்டின்ருந்துச்சு
ஓகே ஓகே பாக்கி இந்த நான்வெஜ் வெஜ்
அப்பறோ பிரியாணி கூட பொதினா சட்னி புடிக்கு
பிரியாணி கூட போதினா சட்னியா
ஆமா
நல்லாக்குமா ஃபஸ்ட்
செம்மையா இருக்கும் பிரியாணி கூட பொதினா சட்னி பிடிக்கும்
நா தோசைக்கு வேணா பொதினா சட்னி சாப்டுவேன்
அது பொதினா சட்னி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும்
அப்போ குலாப் ஜாமுன்கு
ட்ரை பண்ணி பாக்கலா ஓன் வய்த்ல கேடு வந்துச்சுன்னா நான் பொறுப்புல
ம் ஓகே ஓகே பின்ன
அப்புறம் வேற என்ன இது ஷவர்மா ரொம்ப பிடிக்கும்
ஷவர்மாவா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ வரைக்கும் நான் ஷவர்மா சாப்பிட்டதே இல்ல எனக்கு மயனேஸ் இரு க்குற எதுவுமே புடிக்காது
மயோனிஸ் மயோனிஸ் புடிக்காதா
எனக்கு வெள்ள கலர்ல இருக்கற எதுமே புடிக்காது
சேரி சேரி
பாலு தயிரூ மயோனிசு
மோரு விட்டுட்ட
மோரு எதுமே புடிக்காது
ம் ம்
பன்னீரூ
ம்
அந்த மாறி எதுவுமே சாப்பிட மாட்டேன் பிடிக்கவே பிடிக்காது
சேரி சேரி
ம் அதனால தான் மயொனிஸ் சாப்பிடாதுனால தான் பிட்சா சாப்பிட்டது இல்ல பர்கர் சாப்டது இல்ல அந்த மாறி எதுவுமே சாப்டது இல்ல
உனக்கு என்ன டெசர்ட் புடிக்கும்
எனக்கு வந்துட்டு எனக்கு ப்ரௌனி தான் புடிச் புடிச்சிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பிரவுனி விட எனக்கு ஆ ஒரு கேக் தான் ரொம்ப புடிச்சிருக்கு என்ன கேக்னா
டிரிக்ங் ஆலியா பட் கேக்கா எ அது ஆக்டரு
இல்ல இல்ல அது ஒரு கேக் இருக்கு மில்க் கேக்
எப்டி ஆலியா பட் மாறியே இருக்குமா கேக்கு
இல்ல இல்ல அந்த மாறிலாம் இருக்காது ஒரு மில்க் கேக் அது நல்லா இருக்கும் வாயில வச்சோடனே மெல்ட் ஆகும் அது எனக்கு ரொம்ப புடிச்சது நா இடையில சாப்பிட்டேன் என் தம்பி கூட போய் சாப்பிட்டேன் சூப்ப சூப்பரா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சு இருந்துச்சு வாய்க்குள்ள போட்டனே மெல்ட் ஆயிடுச்சு
நா இப்ப வீட்டுக்கு போய் ஒரு டிஷ் செய்யலான்டு இருக்கேன்
என்ன டிஷ்ஷு
பர பர வர வர மீன் குழம்புல ப்ரூ காஃபி ப்ரூ பவுடர் போட்டு
அய்யய்யோ
நம்ம பில்லாரம் தெரியுமா நம்மதா இன்ஸ்டால நீ பாத்துருப்ப
ஆ
நீ இன்ஸ்டால பாத்துருப்ப ஒருத்த நம்மதா நம்மதான்னு சொல்லிட்ருப்பா
ம் ம் அதுக்கப்பறோ எனக்கு அ குலாப் ஜாமுன்ல ஐஸ்கிரீம் வச்சு அப்டி பிடிக்கு
இது
குலாப் ஜாமுன்ல ஐஸ்கிரீம் போட்டு சாப்பணு
குலாப் ஜாமுன்ல் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பணுமா
ம்
நல்லாருக்குமா
சூப்பரா இருக்கு
சூப்பரா இருக்குன் நீதா சொல்லிக்கனு
ஏ செமையாக இருக்கு
ஆஹா எனக்கு கிரில்லு மேல ஐஸ்கிரீம் வச்சு சாப்பனுனு
ஐய்யய்ய எங்கம்மா முந்தானேத்து
ம்
செஞ்சாங்க பாரு ஒரு குலாப் ஜாமுனு பக்காவா இருந்துச்சு சம்மா டேஸ்ட்டு
அப்படியே வெச்சனே கலக்கன்னு வாய் குள்ள போய்
ஆ செம்ம சாஃப்ட்டு ரவுண்டா கடையில வாங்கறதுலா கடையில வாங்கதெல்லா தூர நிக்கணு ஏ சில பேத்துக்கு அந்த ரவுண்ட்டு வந்தாலுமே வாட் அடைஞ்சு போயிரு தெரியமா அந்து ரவுண்டு
ஆமா எங்கம்மால்லா செஞ்சாங்கன்னா ஒடைஞ்சிரு
எங்கம்மா செஞ்சு செம்ம டேஸ்ட்டு
அ எங்கம்மா செஞ்சு செம டேஸ்டுன்னு ம் அப்படி சாப்ட்டே
என்ன ஒரு ப பத்து ரூபா ப பத்து உருண்டு உள்ள போச்சா
அய்யே பத்தவே இல்ல எங்க அம்மா எழுவது சொட் செஞ்சாங்க
ஆ
எ பத்தவே இல்ல
எல்லாமே நீயே சாப்டியா
ஐயே ஃபேமிலில எல்லாருமே குடுத்தோ அதனால எல்லாத்துக்கும் மூணு மூணு கணக்கு
அ ஆ அப்போ ஒரு அப்போ ஒரு வீட்ல நாலு பேர் இருந்தாங்கன்னா
என்னது
இல்ல மூணு மூணு குடுத்தன்னு சொன்னேல்ல
ஆமா
அப்போ ஒரு வீட்ல நாலு பேர்ருந்தாங்கன்னா
பன்னண்டு
ஒரு இப்போ எல்லாத்துக்கு ஓ ஒருத்தவங்களுக்கு மூணா
ஆமா
ஆ அப்ப சரி டன் டன் ஓகே
ம் எல்லார் எங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாத்துக்கு
நா நெனைச்சே ஒரு து ஒரு வீட்டுக்கு மூணுனு நெனைச்சே
ஒரு வீட்டுக்கு மூணு குடுத்து என்ன பண்றது பத்தவே பத்தாது உம் ஆமா உம் அதே மாதிரி இது ம்ச் வியடானதுன்னா ஒரு டைமு நா என்ன பண்ணேனா டீ வச்சுட்டுருந்தே
செரி
பக்கத்தல லெமன் ஜூஸ் கலக்கி வெச்சிருந்தே
டீ வச்சிருந்து பக்கத்துல லெமன் ஜூஸ் இருந்து மேல சொல்லு
அது என்னன்னா எங்க பாட்டி வந்து லெமன் ஜூஸ் செஞ்சிருந்தாங்க அது வந்து பக்துல இருந்துச்சு ஒரு கிளாஸ்ல நா வந்துட்டு பால் வந்து அடுப்பில வெச்சுருந்தே
உம்
அப்ப பாலுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா லெமன் ஜூஸ் எடுத்து ஊத்திட்டே
ஆ
அப்போ அது பேர் லெமன் டீ‌யா
கு எப்படி அது வெறு லெமன வெச்சு டீயோட சாரு ஊத்துனா லெமன் டீ நீ பால்லல்ல கொண்டு போய் லெமன ஊத்தி வெச்சிருக்கே
அதுதா ஆனா அந்த அளவுக்கல்லா தெரியல
ஆனா நல்லாதா இருந்துச்சுங்கிரியா
ஆ நல்லாதா இருந்துச்சு
லைட்டா புளிச்சிருக்கு
ஐயே ஏன்னா நா அதுக்கப்புறோ தண்ணி நெறையா ஊத்திட்டே
அப்படியா
உம் மேனேஜ் பண்ணிட்டே
தண்ணி நெறைய ஊத்தி டச்அப் பண்ட
உம் அதுக்கப்புறோ முட்ட மிட்டாய் சம்மையா இருக்கு
முட்ட மிட்டாயி
உம் பால்கோவா நெய் பால்கோவா முட்ட மிட்டாய் ரசகுல்லா குலோப் ஜாமுன் ஸ்ஸ்
சொர்க்கோதா சூப்பரா இருக்கு வேஃபில்ஸ் சாப்ட்டுருக்கியா அப்படி சூடான வேஃபில்ஸ்ல அப்டியே சில்லுன்னு சாக்லேட்டு ஊத்தி ஆ செமையா இருக்கு அப்டியே கரையு உம் சூப்பரா இருக்கு டெட் பை சாக்லேட் சாப்பிட்டு இருக்கியா ஃபுல்லா ஒரு குண்டா நெறையா ஒரு குண்டா
வேஃபிக்ஸ்ல உனக்கு என்ன பஃபிளேவர் ரொம்ப பிடிக்கு
ஒரே ஒரு ஃபிளேவர்தா நா சாப்ட்ருக்க எனக்கு யாரு வேபிக்ஸ்ல வாங்கி தந்ததில்ல
என்ன ஃபிளேவரு அது சாப்ட்டது
அதெல்லா தெரியல ஆனா அது வேஃபல்ஸ் அது மட்டு தெரியு
அக மொத்தம் வேஃபல்ஸ்ன்னா புடிக்கு
ம் ஒரு ஐஸ்கிரீம்ல வந்து இப்பா அ ஒரு இப்ப பிளேவர் ரெட் வெல்வேட் ஃபிளேவர்ல மேல மட்டும் ஒரு கிறிஸ்ப் பாட்டோ அது இதுல வந்து சாக்லேட் வந்து கெட்டியா இருக்கு அதுக்கு மேல ஃபுல்லா ஓரியோவ ஒடச்சு போட் டு கோனு ஆ சம்மையா இருக்கு வாங்கி சாப்டேன் ஒரு நாள் நைட்டு பன்னண்டு மணிக்கு
அதுக்கு பேர் என்ன
அதுக்கு பேரு வந்துட்டு ஒரு பேர் அதுக்கு சூப்பரா இருந்துச்சு ரெட் வெல்வெட் கோனு சூப்பரா இருந்துச்சு
அது எல்லாத்தவிடவு
ஆ
டெ டெட் பை சாக்லேட்டு சரியா ஒரு குண்டால குண்றா குண்டா ஒரு குண்டா குண்டா குண்டா
ஆ
அதுல ப்ரௌனி இருக்குல்ல ப்ரௌனிய ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அதுக்கப்பறமா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுருவாங்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு அதுக்கு மேல டார்க் சாக்லேட் ஃபுல்லா ஊ த்துவாங்க அதுக்கப்பறோ மறுடியு ப்ரௌனி போட்டு அதுக்கு மேல ஒயிட் சாக்லேட்டு அதுக்கு மேல மறு அப்டியே ப்ரௌனி போட்டு மில்க் சாக்லேட் மேல ஃபுல்லா ஐஸ்கிரீம் வச்சு மேல ஓரியோவ ஒடச் டச்சு போட்டு தருவாங்க பாரு கும் தாவா இருக்கும்
இது நீ பாத்ததா இல்ல சாப்ட்டதா
சாப்ட்டது
எப்ப சாப்ட்ட
எப்பவோ சாப்ட்டே என்ன வாய் ஊறுதா
ஆமா லைட்டா
சூப்பரா இருக்கும் ஒரு நாள் போலா
அ போலா போலா
ம் அப்பறோ பிரியாணி எனக்கு அந்தளவு புடிக்காது
ஏ புடிக்காது
ஏன்னு தெர்ல பிரியாணி எனக்கு அந்தளவுக் புடிக்காது
புரியல
அந்த அளவுக்கு புடிக்காது
ஏ புடிக்காதுன்னே
தெரிலையே அது ஒரு மாறி மூஞ்சில அடிச்ச மாறி இருக்கும்
புரில
அது ஒரு மாறி மூஞ்சில அடிச்ச மாறி இருக்கும்
பிரியாணியா
ஆமா
ஒரு நாள் நாள் தொடர்ந்து சாப்டனா ஒனக்கே புடிச்சுரும் ம் எனக்கல்லா அப்டித்தா
ம்ம் அதுக்கப்பரோ குஸ்காவனா சாப்பிடுவே நல்ல குஸ்காவும் கரி கிரேவி பா சம சிக்கன் கரி கிரேவி சமையா இருக்கு அது சாப்புடுவ
ஒங்க அம்மா கூப்புறன் சொன்னாங்க கூப்ட்டாங்களா
இந்தா கூப்புறாங்க ம்
பேசிட்டு கூப்டு
என்ன
பேசிட்டு கூப்புடு
இந்தா பேசிட்டு கூப்பற ம்